ஹலோ ஆ என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டுட்டே இருக்கேன்டி நீங்க சாப்ட்டியா
நானா சாப்ட்ட மாதிரி இல்ல சாப்பிடாத மாதிரி இல்ல ஏன் இல்ல
என்ன
ஏ அ டைம் மாறி மாறி சாப்ட்டுபுட்டேன்டி அதுனால சாப்பிட்டேன்னா சாப்படலயானே தெ தெரியல அந்த மாதிரி ஆய்போச்சு
அடிப்பாவி சாப்ட்டியா சாப்பலையா ஆனா அப்
அ காலையிக்கு மத்தியானத்துக்கு நடுல சாப்பிட்டேண்டி
உ டெய்லி அப்படி தாண்டி
இல்ல ஆக்சுவலா சாப்ட்டதே மறந்துட்டே நா சாப்பிட்டேன்னா சாப்பலையான்னு யோசிக்கிறே
அய்யயோ
அது ஒரு தடவ தட்ல சோறு போட்டா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையு சோறு போட்டு இதுங்களுக்கு ஊட்டவு அதுக்கு ப்படவு இப்படி ஒவ்வொரு தடவை சோறு போட்டதுனால எதுன்னு ஞாவோ இல்ல நம்ம உக்காந்து சாப்பிட்டால ஆ அது நாவு இல்ல என்னத்தையோ அள்ளி போட்டு வாய்லன்ற மாதிரி இருக்கு
சேரி சேரி போய்ட்டு வன்ட்டியா அங்க
ஆ வந்துட்டே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு நெனைச்சேன்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு
சேரி
பாத்தா யார்ட்டையோ கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு எங்க அம்மா
ம்
செரி அவிங்க போனது விட்டுட்டு வருவோ ஆ தனியா இருப்பே அப்டின்னு சொல்லிட்டு போன அத விட்டுட்டு வருவோன்னனு சொல்லிட்டு உங்க போற வரைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தே பாத்தா அவிங்க போனது இவன தூங்க வெச்சுட்டு போ அப்டின்னுச்சு ஆ இப்பதா தூங்கியே எந்திரிச்ச அப்டின்னே இப்பதா தூங்கி எந்திரிச்சான்னா அப்ப தூங்க மாட்டானா எனக்கு தல வலிக்குதே தூங்க போறேனே அப்டின்னுச்சு செரி வாடா அப்டின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டே அவனா
அய்யய்ய
அதனாலதா லேட்டு இல்லன்னா நா அப்பயே பண்ணி இருப்பே
அப்படியா சேரி சேரி என்ன பண்ணிட்டு இருக்கா இப்ப
இப்ப அவுக அப்பாட்ட விட்டுட்டு வந்திருக்க
வேல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட விட்டுட்டு வந்துட்டே மூன்றர மணிக்கு தேவ்வ கூப்ட போனு அர மண் நேரோ இருக்கு சேரி ஏதாவது பண்ணிறலா அப்டின்னு சொல்லிட்டுதா
சேரிடி சேரி சேரி ம் இன்னிக்கி என்ன குடுத்து விட்டா தேவ்க்கு
அவனுக்குதா கேரட்டு பீ பீன்ஸ் போட்டு சூப்பு அந்த கேரட் பீன்ஸ்சதா வெஞ்சனமா வெச்சு குடுத்து உட்டே அவரக்கா பொரியல் மாரி செஞ்சிருந்தே வேணான்ட்டா
ஆ ஆ அவரக்கா நமக்கே சாப்பிட புடி
அவனுக்கு சாப்பிடுவான்டி சாம்பார்ல போட்டா தா சாப்பிடுவா அவ
அப்பிடியா செரி செரி ம் ம் ம் ம்
பீன்ஸ் எல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காது ஆனா இவ சாப் சாப்ட்றா பீன்ஸ் வேணுனு கேட்டு சாப்ட்றா அதனால செரிடான்னு செஞ்சே
ம் ம் ம்
அது பத்தா அப்டி ம் சேர்
சேரி ம் சேரி அப்புறோ வேற என்ன விஷயங்கள்
வேற ஒரு விஷயங்களு இல்ல
ம் நா அன் அன்னைக்கு உனக்கு சொன்னேன்ல்ல உளுந்தங்கஞ்சி அது நா இன்னிக்கி பண்ணுனே
பண்ணனியா
பண்ணே நா உன்னு சாப்பில்ல பண்ணி வெச்சே எங்க மாமா குடுத்து வுட்டே
ம்
வீட்ல எல்லாரு குடிச்சட்டாங்க நானு பாப்பாவு மட்டுதா சாப் அந்த மாரி ஈஸியா பண்ணிருடி அர மண் நேர வேலதான்ட்டி
அர மண் நேரந்தே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா வாங்கணுமே
ஏய் ஒண்ணு இல்லடி உளுந்துதா கருப்பு உளுந்து வெள்ளப்பூடு இருக்கு நார்மலா
அதா போய் வாங்கனும்லடி அதாண்டி பிரச்சன
ம் செரி அனா இதென்னா சோம்பேறி படாம வாங்கி வெச்சுக்கிட்டீன்னா எப்பனாலு என்னனாளு போட்டு வெச்சுக்கலாம நீனு
அது க இந்த மாரி ஐட்டம்லா வாங்கி வக் ச்சுட்டு செய்யலைன்னா வேஸ்ட்டா போயிருண்டி அதனாலா என்ன பண்றது என்ன தேவையோ அப்பதைக்கு அப்பத மட்டும வாங்கறது
ஓ செரி செரி செரி ம் இப்ப எங்க வீட்ல பெரியவங்க இருக்கறதுனால நா பண்ணிட்டு இருக்கற
ஆமா நீ பண்ற இப்ப யாராவது இருந்து பண்ண சொல்லி பண்ணி அந்த மாரினா ஓகே அவசரத்துக்கு சேரிப் பண்ணா போது டக்குன்னு முடிச்சுவுடுவோ சமையல அப்படின் நெனைக்கறப்ப இதல்லா பண்ண முடியமாட்டிங்
ம் அதல்லா பண்ண முடியாது கரெக்ட்டுதா
நானுந்தா எதாது ஒரு ஒரே ஒரு சத்தானது எதாவது ஒன்னாவது பண்ணணு
ம் ஒன்னுள்ளடி இந்த கம்பு சோளா அதெல்லா வந்துட்டு தோசையா ஊத்தி குடுத் த்துருடிய சும்மா ஒரு அ அர மண்நேரந் தா அரைக்கிற வேல ஊரப் போட்டினா அர மண்நேரந்தா அரைக்கற வேல கிரைண்டர் சரி ஆயிடுச்சா
கிரைண்டரா அது ரிப்பேர் ஆனுச்சு
அ
இவ்வளோ நாள் கழிச்சு நா வந்து அ ஓட்டி பாக்கறக்கு அன்னைக்கு சும்மா க கழுவி ஓட்டி பாத்த என்ன ரிப்பேருன்னு பாப்போன்னு சொல்லிட்டு கால் கூட்டிட் ட்டு வருவோன்னு சொல்லி கழுவி ஓட்டி பாக்கறே ஓடிருச்சி டி
அய்யய்யோ என்ன ஒரு மேஜிக்கு ஆமா அ அ
சேரி ஓடுன வரைக்கு சந்தோஷம் ஆனா ஒன்னு ஆட்டலா முடியல இந்த சின்னவே ஆட்ட உடம் மாட்டறான்டி கைய கைய கொண்டு போய் உடுறா அத எட்டி எட்டி பாக்கறதுக்கு வர்றா அவன மேய்கறதே பெரிய வேலையாயிருது அவனுக்கா விட்டுட்டு கதவ சாத்துனா கத்து கத்துனு கத்துறா அழுகறா அப்படியே போயிட்டு இருக்குது
சேட்ட நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன
ஐய்யோ ஓவர் சேட்ட
அ எப்படி ஸ்கூல்ல சேக்க போற
ஸ்கூல்ல அடுத்த வா அடுத்த வருஷ தாண்டி பெறந்த நாள் முடிஞ்சுதா சேக்கணு
அப்படியா இப்ப என்ன வயசாகுது
இப்ப ரெண்டு வயசாகுது
ரெண்டு தா ஆகுதா என்னமோ ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குடி இவ அவ சீக்
ரொம்பத்தா என்னால முடியல டீ அதா இப்பதா அது அத பத்திதா பேசிட்டுருந்தோ சொல்லிட்ருந்தா இந்த மாரி அ இது பண்ணா ரொம்ப க இது போரடிக்கு இவாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டானா போர் அடிக்கு
ஆம்மா போர் அடிக்கதா செய்யு ம் நீ என்ஜாய் பண்ணுங்க
அ அதா இருக்குற வரைக்கு தெரியாதுடி
அது தா ஆமா
ஸ்கூலுக்கு போயிட்டனா வெறிச்சோன்னு இருக்
ரொம்ப ஒரு மாரியாயிரு இந்த இதுகளுக்கு லீவ் விட்டு போனதே ஒரு மாரியா இருக்குடி அ இப்ப இவ்ளோ இத்தன மூணு வருசமா வீட்ல இருந்துட்டு போச்சுகனா அப்ப எப்டி இருக்கு நமக்
மூணு வருஷோ அத சொல்லு அதுவு கைக்குள்ளயே இடுப் புள்ளயே உக்காந்து இருந்துட்டு
அ ஆமா அதுவே நமக் ஒரு அழுக மாரி அழுகையாவே வந்துரு
ஆமா
அ அ ம் செரி செரி அப்பறோ வேற என்னடி
வேறென்னா சொல் அ
ம் வேற என்ன நீதா சொல்லணு அங்க கிளைமேட் எல்லா எப்டி இருக்கு
மழ நேத்து சரியான மழ டி அடிச்சி ஊத்திருச்சு
பார்ரா அ சூப்பரு அ
ஏ நீ வாச்ச மட்டு பாத்துக்கடி
அ சேரிடி ஏன்டி
சும்மாதா
அ சேரி டி ஓகேடி பாத்துக்கிட்டே இருக்க வாடி
ஏ பாத்துக்கிட்டே இருக்க எப்ப தேவையோ அப் எப்பயோ வா எப்ப வேணாலு பாத்துக்கலா
ம் சேரி சேரி ம்
அ நேத்து என்ன ஆயிடுச்சுனா பால் வாங்கவே இல்லடி
செரி
அ பால் வாங்குறதுக்கு ஆ அனுப்பி வுட்டோ அது எங்க வீட் ட்டுக்கு வந்த பையன வந்து தேவையு மகிழையு கூட்டிட்டு போன் சொல்லி அனுப்பி வுட்டோ
ம் செரி
தேவ் வழி காட்டுவான் சொல்லி அனுப்ச்சு வச்சு
சேரி அ அ
பாத்தா அவெ அ குறிப்பிட்ட அளவு எடோ சொல்லிட்டே அதுக்கப் அப்பற உள்ள எல்லா போயி உள்ளுக்குள்ள சந்துக்குள்ள போறது வீடு கட்டுறதுலந்து து தேவ் காட்டிருவா நீ கூட்டிட்டு போன் சொன்னே
சேரி சேரி அ
அவெ கூட்டிட்டு போய் எடத்தையு காட்டிட்டா பால்லா வாங்கிட்டாங்க பாத்தா இவங்க போனோன அங்க மழ மழ போ மழ பேயறதுக்குள்ள வுட் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்ற மாரி அனுப்புனது கடைசில பாத்தா மழ அடிச்சு ஊத்த அ அப்டியே சார சாரல் சாரலா அடிக்க ஆரம்பிச்சிருச்சி அங்கயே வெயிட் பண்ணிச்சிக
ம்
அங்கயே வெயிட் பண்ணுதுக அப்பறோ அய்யோ அங்க வெயிட் பண்ணவு முடியாது அங்க வேற பசங்க இருக்காங்க
ம் ம்
எல்லாம் ஆட்டம் போடுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு அ ஃபோன் அடிச்சு ட்டே இருந்த பாத்தா மழையில வரல நாங்க இங்கதா இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வர் றோம் அப்டின்னு சொல்லி அதுக்கப்பறம் லேஸ் மழை தூர்னோன ஆ தூரல் விட்டோன அ தூரல் விட்டோன கெளம்பி வந்துருச்சுக
ஓஹோ ஹோ என்ன ஆட்டமா சரி ஆட்டமா
ஆமா வந்துட்டு உன்மையன் வெக்க ப்படாம பேசுரான்லாம் சொன்னாயிங்க அ மாமா அத்தேன்னு கூப்ட்டான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அப்டின்னு சொன்னாயிங்க
பரவால்லியே
ஆ அப்ப நாங்கல்லாம் இருந்தாதா இவன் இவ்ள பண்றான் போல நாங்க இல்லைன்னா ஒழுங்காதா இருக்
ஒழுங்கா இருப்பான் போல அதுதான் ஹ பரவாயில்லயேடி சூப்பரா இருக்கே இது
வேற ஆள் கூட அப்படி அப்டியே விட்டோம்னா கொஞ்ச இது பண்ணுதுக்கு தானே அப்ப
ஆ ஆமா அது பாட்டுக்கு இருந்துக்குதுக அதா இன்னும் ஸ்கூலுக்கல்லா போயிட்டானா இன்னு நல்லாயிடும்
ம்
ஆமா
ஸ்கூலக்கல்லாபோம் அதுக்கு அ கொஞ்ச கொஞ்ச அடம் புடிக்கறா அது ஒண்ணுதா அதுவா இருக்கு
ஏய் அது ரெண்டாவது ரண்டு ரெண்டாவது அப்படி தாண்டி இருக்குங்க அப்பறம் போபோக கொஞ்ச மெச்சூட் ஆக ஆக சரியாயிருங்கடி ஒன்னும் பயப்படாத
இல்லடி இவன் ஒ பெரிய அண்ணண்டி சும்மா ஒரு சொல்லுக்கு தாங்க மாட்டங்கறா அ ஆ ஒரு சொல்லுக்கு கூட தாங் மாற்றா
கொஞ்ச தைரியம்ல்லாம் வேணும் அதெல்லாம் என்ன சொன்னாலும் தைரியமா இருக்கு
அதா நம்ம திட்டனோம்னா மட்டு பொசு பொசுன்னு வந்துருது திருப்பி போயி சாரி கேட்டு கொஞ்சுனா மட்டும் தா இது பண்றான் இல்லேன்னா அது இது பண்ணிட்டே எப்டியோ மொனச்சுக்கிட்டே எவ்ள நேரம் ஆனாலும் அதே மொனப்போடவே இருக்காண்டி
இருக்குறான் என்ன ஏ இருடி ஒரு நிம்ஷம் எனக்கு ஃபோன் வருது
டி ஒரு நிம்ஷம் இருடி
ஆ இருக்காங்க ஆ சரி ஓ ஓகே வை ம் சொல்லு ம் ம் ஆ ரொம்ப கோவம் பட்றானோ அந்த அந்த ஒரு மாரி ம் ம்
அததா நானும் சொல்ட்டேன் எவ்ளவதா செ பண்ணி ட்ரை பண்ணாலு அவ அப்டியே தா இருக்கா என்ன பண்றதுன்னு எனக்கே தெர்
அதா இந்த மாரி ஒரு சில இது தாண்டி இந்த பிள்ளைகள்டா நமக்கு இதாருக்கு. அ ஒன்னு சொல்றது முடியாம இருக்கு ம். நேத்து நா இங்க வந்துட்டன்டி. வீட்ல ஒரே இ தொ இ‌ தொள்ளடி எனக்கு.
நேத்லந்து வந்துட்டானாமா விட்டு
ஆனா உனக்கு கொஞ்சோ குட்டி வீடுதா எங்க என்ன பேசுனாலு அப்டியே கேக்கு.
அ எங்க என்ன பேசுனாலு கேக்குன்டி. வீடு பெருசுடி ஹால் எல்லாமே பெருசு ஆ சேரி ஓகே பாரு பாரு பாரு.
ம்.
ஆ பாய் ம்.